வணக்கம் தோழி
ம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க தோழி வீட்ல இருக்கவங்களா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்கங்க அங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ஆமா ஆ என என்னங்க தோழி இனிமேல் தாங் தோழி
ம்ம் ஈவ்னிங் என்ன ஸ்நாக்
இன்னிக்கு ஸ்நாக்ஸ் எதுவு பண்லங்க தோழி வீட்லயே நெறய இருந்துச்சு மாம்பழொ பலாப்பழொ இந்த மாரியெல்லாம் நெறய வச்சிருந்தோ
ம்
லாஸ்ட் லா லாஸ்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஊருக்கு போயிருந்தங்க
ஓக்கே ஓக்கே ஓக்
மாமியாரோட பெறந்த ஊருக்கு அங்க பாத்தீங்னா அவுங்க எல்லா மரவு வச்சிருக்காங்க மாமரொ பலாமரொ இந்த மாரி ம் நெறய வச்சிருக்காங்க அங்கிருந்து நாங்க ஒரு ரெண்டு பலாப்பழமு ஒரு மாங்காய் எண்ணிக்கையே இல்லைங்க தோழி நெறய கொண்டு வந்தோ அதெல்லா சாப்ட்டதுக்கு கொஞ்சொ வயிரெலா ஒரு மாரி இருக்கு
ஓக்கே ஓக்கே
னால ஸ்நாக்ஸ் எதுவு பண்ணல
ம்ம்ம்
ம் காலைல பாத்தீங்னா இன்னைக்குதா ஃபஸ்ட் நாளுங்க பொண்ணு ஆ பள்ளிக்கு செல்றது
ஓக்கே ன்னா ஸ்நாக்ஸ் செய்விங்க
நாங்க பாத்தீங்னா சுண்டல் ஒரு நாளைக் செய்வோ
ம்ம்
அப்றொ சத்துருண்டனு சொல்லிட்டு எதாவது சத்துமாவு ரெடிமேட் வாங்கி வச்சிருக்கங்க என்னனா நம்மளே செய்யறக்கு கொஞ்சோ டைம் எடுக்கறனால கொஞ்ச ரெடிமேடா வாங்கியு வெச்சுக்குவோ
ம் ம்
டைம் இல்லாத போது அத வந்து செஞ்சு குடுத்துருவங்க
ஓகே ஓகே
அப்றோ பாத்தீங்கன்னா இது பாப்பாக்கு வந்து பொரிச்ச ஐட்டம்லா ரொம்ப புடிக்கு
ம் ம்
அதே எப்பாவது ஒரு டைமு வாரத்துல ஒரு டைமு இல்லன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமு பிரென்ச் ப்ரை போட்டு தருவாங்க ங்க உருளக்கெழங்க எல்லா சீவி அது வந்து குச்சி குச்சியா போட்டுத் தருவோ
ஓகே ஓகே
அப்றோ பாத்தீங்கன்னா இது ரொட்டி வாங்கி சாண்ட்விஜ்ஜூ அது போட்டு தருவங்க ம்
ப்ரோ இப்ப எப்பயுமே ஹெல்தியா தா குடுத்து குடுப்பிங்களா
இல்ல இல்லங்க தோழி இப்ப பாத்திங்கன்னா பாப்பாக்கு ஒரு நாளாக்கி மூணு ஸ்நாக்ஸ் அந்த மாரி ஆயிரு கம்பல்சரி ரெண்டு ஸ்நாக்ஸ் ஸ்கூல் கொண்டு போணு
இப்ப எப்டி மார்னிங் ஓ மார்னிங் ஸ்நாக்சு ஈவினிங் லன்ச்சு பிரேக்கா
பிரேக்குக்கு அப்றோ ஒரு ஸ்நாக்சுங்க ஒரு மூணு மணி சாப்டுவாங்க போல அப்றோ பாத்தீங்கன்ன அவங்க பஸ் ல தா வருவாங்க ஒன் அவர் டிராவல் பண்ணி வருவாங்களா அதனால பஸ்சுலயு ஆ பஸ்லயு தின்பண்டம் வேணுனு கேக்குறங்க
ம் ம் இப்ப நீங்க அடிக்க அடிக்கு என்ன செய்வீங்க செஞ்சு குடுத்து அனுப்புவீங்க
ம் அடிக்கடி பாத்தீங்கன்னா சுண்டல் அப்றோ நாங்க வந்து பா பாப்க்கான் வந்து வீட்லயே பொரிச்சுக்குவாங்க சோளோ இருக்குல்ல அதுக்குனே பொறிக்கிற இருக் இது இது இது இருக்கு
ஆ ஓகே
பொறிக்கிற சோலோ அத வாங்கி வெச்சுக்குவோ அது வந்து பொறிச்சு குடுப்போ அப்றோ இந்த சுண்டல் அதிகமா குடுப்பங்க எப்டி வாரத்தில ஒரு ரெண்டு நாள் சுண்டல் வந்து
ஓகே ஓகே
அப்றோ அத்த வந்து ஸ்வீட்டு மிச்சர் அந்த மாரி எல்லா போடுவாங்க முறுக்கு அந்த மாரி எல்லா நாங்க செஞ்சு வெச்சுக்குவோ எப்டியு ஒரு மந்த்லி ஒன்சு அது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்டியே வரு ஒரு வாரோ
இப்போ வந்து வேற எதுமே கெவுர் கெவுர்ல அட அதெல்லா செய்ய மாட்டீங்களா
ஆஹா அதெல்லா செய்ய மாட்டேங்க
ஏ உங்க சாப்ட்ட மாட்டாங்களா இப்ப கேவ் இப்ப கேவுரு இப்ப கேவுர எடுத்துக்கங்க எடுத்துக்குனே எப்பயுமே நம்ம தோச மாவுல்லா கரைப்போல்ல நார்மலா மாவு தண்ணியா அந்த மாரி காரச்சிக்குனு நம்மளுக்கு தேவ சக்கர இல்ல நாட்டு சக்கர போட்டு மிக்ஸ் பண்ணிக்கினு தோச மாரி அவுங்களுக் குடுக்கலா ஆமா இப்ப அவுங்க காரமா இருந்தா அவுங்க சாப்ட மாட்டாங்க இதே மாரி தித் தீப்பா அப்புறோ நம்போ எல்லா தா பண்லா சும்மா லைட்டா நம்மளுக்கு மாவு பேசிறிப்பல பூரி சப்பாத்திக்ளா அந்த மாதில்லா பேசி சிரிக்கனு அப்டியே அட சும்மா வட தட்டி போட்றா மாரி தோச கல்ல போட்டு அப் இப்புடி கூடோ சுட்டு தர்லா அவுங்களுக்கு ஈவ்னிங் ஸ்நாக்ஸ்சுக்கு ஆமா அப்றோ கோதும்மாவுல தோசல்லா சுட்டு தாங்க அவுங்க அதெல்லா தா லைக் பண்ணுவாங்க இப்ப நம்ம தேவல்லாத வெளிய இருந்து வாங்கி குடுத்தா அவுங்களுக்கு அதே பழக்கமயிடு வெளிய ஆமா வெளியே அதுவே கேப்பாங்க நம்போ பா இப்ப இருக்கறதுக்கு ஹெல்த்தியா தா சாப்புட்ணு எல்லாருமே
ஆமாங்க ஆனா
இப்ப எதிமே நம்போ செடிலதா காய்க்கிதுன்னு சொல்ல முடிலல்ல எல்லா ஹைபிரிட்டா இருக்கு ஆமா அதனால நம்ம வீட்ல இருந்தே எல்லாமே செஞ்சி குடுக்கலா அதே மாரி கேழ்வாரகு ம் பா பச்ச பயிறு இருக்குல்ல அது ஒரு அக்கா சொல்லிருந்தாங்க பச்ச பயிற அத மொள கட்டி
ம்
அ அவுச்சி தருவாங்ளா அப்றோ தோச சுடுவாங்களா இந்த தோச சுட்டு இப் இப்போ ஒரு ஒரு வாட்டி கிரீன் டே அந்த டேல்லா சொல்லுவாங்ளா பேபி
ஆமாங்க
இந்த லன்சு வோனு அந்த டேக்கு அப்டி அந்த மேரினா சொ அந்த மேரி சொல்லும் போது பச்ச பயிறு இருக்குல்ல அத நைட் ட்டு ஊற வெச்சுட்டு மாவு பொடியா அரச்சு அப்றம் லைட்டா அரச்சி அவுளுகளுக்கு மட்டு கிரீன் கலர்ல தோச
தோச ஓ ஓகேங்க தோழி அம்
போட்டு சுட்டு தர்லா ஆனா அவுங்க அதெல்லா ரொம்ப விரும்புவாங்க
ஆ இப்போ எங் இங்க எப்புடின்னா தோழி எங்க பாப்பா அ ஃபஸ் ட்டு இப்பொ நம்ம ஒன்னு செஞ்சு குடுக்குறோ அப்புடின்னா அத டேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது எனக் வேண்டா அப்புடின் சொல்லி ஒதுக்குறக் ஆரம்பிச்சுறாங்க சில விஷயமல்லா இப்பதா நா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கொண்டு வந்துட்டிருக்க இப்போ சோள தோசயே பாத்தீங்னா கொஞ்சோ அது வந்து இந் நம்ம நார்மல் தோச மாரிதா இருக் கு இருந்தாலு டேஸ்ட் வந்து கொஞ்சோ வேற மாரி இருக்குல்ல வ கொஞ்ச சோ வேற மாரி இருக்கு அதனால அதயவே கண்டுபுடிச்சிட்றாங்க இது என்ன இது நம்ம எப்பவு சாப்புட்ற தோச மாரி இல்லையே இது வேற மாரி இருக் கு அப்டின்னு சொல்றாங்க அனலா இப்பதா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்து ங்க தோழி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நா அடுத்த டைம் வந்து கண்டிப்பா நீங்க சொன்னத வந்து நானு செயல்படுத் பத்தரங்க தோழி
ஆ ஏன்னா இப்ப அவுங்க இப்ப ட்ரெஸு சொல்லுவாங்கல இன்னக்கி ரெட்டு ரெட் ட் கலர் டிரஸு போடுணு அதே மேரி ஃபுட்டெல்லா சொல்லுவாங்கல அந்த மேரி அப் றோ தோச நம்ம நார்மலா சுடு போது கேரட் அரச்சு ஊத்தி சுடலா ஆரஞ்சு கலரு
நீங்க எப்டிங்க தோழி அத செய்வீங்க
இல்ல சிஸ்டர் எனக்கு பேபி இல்ல நா அக்காப்பையனுக்கு செஞ்சு தருவ ஆமா கேரட்டு இருக்குல்ல கேரட்டு் கேரட்டு் கூட கொஞ்ச சீரகம் போட்டு
ம்
அப்றோ நம் சீரக எதுன்னா நம்மளுக்கு இதுவாதுக்கு கொச போடுவாங்க சீரக சால்ட்டு பெருங்காயு போட்டு அரச்சி அவ்ளோதா தோச மாவுல ஊத்தி எப்பயுமே நார்மலா சுட்ற மேரி தோச சுட வேண்டியது ஆமா அப்றோ பீட் ட்லே செஞ்சு குடுங்க ம் ம் பீட்ரூட்ல செஞ்சு குடுங்க
ஓகேங்க தோழி நா என்ன பீட்ரூட்டு் ஒரு டைம் தா செஞ்சு குடுத்துருக்க தோழி
ம் ஓகேங்க தோழி
அது வந்து அவுங்களுக்கு கொஞ்ச செரியா புடிக்கல எப்ப அதுக் ப்பறோ பாத்தீங்ன்னா கேரட் தோச தா வேணுன்னு அதிகமா விரும்பி சாப் ட்ருக்கா நா என்ன பண்ணுவன்னாங்க தோழி கேரட் கட் பண்ணிட்டுங்க அப்றோ சின்ன வெங்காயோ ஒரு ரெண்டு அது கூட ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் லைட்டா ஒரு அர ஸ்பூன் ஆ‌ கடல பருப்புங்க உளுந்த பருப்பு அப்றோ நீங்க சொன்ன மாரி சீரகோ ந லைட்டா கொத்துமல்லியு ஒரு ஒரு அஞ்சாறு போட்டுக்குவே சும்மா அவங்களா அது சாப்பறது இல்ல ஆ போடுக்குவாங்க தோழி ம் நா வந்து ம் போட்டேங்க தோழி ஒரு டைமு அவ வந்து அந்த ஸ் அன்னக்கின் பாத்து அவ சாப்பிடல இது வேற ஸ்மெல் அடிக்குது அப்டின்னு சொல்லிட்டா அதுல இருந்து பெருங்காய போடுறது இல்லைங்க தோழி எஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பெருங்காயம் போடாம தா செஞ்சே செரி கொஞ்ச பெருங்காய போடலா வாசனைக்கு அப்டின்னு சொல்லி போட்டப்ப அத வந்து வேண்டா அப்டினு சொல்லி ஒதுக்குனா அதுல இருந்து வந்து பாத்தீங்ன்னா பெருங்காய ஆட் பண்றதுல இது இதெல்லா சும்மா ரெண்டு ரெண்டு செரி இது ஒரு சத்து தான ஏன்னா ஆனியன் எல்லா ம் வெளியே தெ தெரிஞ்சுது அப்டின்னா அத வந்து சாப் பட மாட்டாங்க அதனால இப் டி ரெண்டு இதையாவது போட்டா அரைச்சு அப்டியே சாப்பிட்டுக்குவாங்கல அப்டின்னு சொல்லிட்டு போட்டுருவே அப்றோ பாத்தீங்ன்னா புளிக்காத டைம் பாத்தீங்ன்னா ஒரு தக்காளி போட்டுக்வே
ஆ ம்
அப்டி போட்டு குட்டி குட்டியா அ மெது மெதுன்னு ஊத்தி குடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க அதுக் கு வந்து அ தொட்டு சாப்பறத்துக்கெல்லா எதுவு கேட்க மாட்டாங்க ப்ளைனாவே
ம் ம்
இதுவே வச்சு சாப்ட்டுக்குவாங்க
அதுவே வச்சு சாப்ட்ருவாங்க
ஆமாங்க தோழி
இப்ப ஸ்நாக்சுக்கு இப்ப நீங்க குக்கீஸ் எல்லாம் வீட்லயே செய்வீங்களா பிஸ்கெட் எல்லாம்
குக்கீஸ் வந்து எனக்கு ஆ செஞ்சதில்லைங் தொழி ஏன்னா அந்த ஓவன் இல்லலைங்க நான் வந்து து ஆ ப்ரௌனி சும்மா சாக்லேட் கேக்கு அந்த மாரி செஞ்சு குடுத்துருக்கேங்க தோழி
ஓகே ஏன்னா அதெல்லாம் நம்ம ஹெல்தி ஃபுட்டு தானா மு
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி நா வந்து பாத்தீங்கன்னா மைதால செய்ய மாட் டங்க
ஓகே
ராகி மாவு இருக்குலங்க அதுல செஞ்சு குடுத்துருக்கங்க தோழி
செய்வீங்க சொல்லுங்க
ராகி மாவு அ மாவு ஒரு கப் எடுத்துக்கணுங்க
ஆமா
ஒன்றர கப் ஒன்றர கப்பு எடுத்துட்டு அதுல ஒரு கப்புக்கு ப்ரௌன் சுகர் அது அட் பண்ணிக்கணுங்க
ஆம் ம்
ட்டு ப்ராசஸ் என்னன்னா நா வந்து அன்னைக்கு எஃகு எஃகு போடல ஏன்னா சரி கொஞ்சோ எஃக்கு ஸ்மெல் புடிக்காது அப்படிங்கறனால எக்கு போடல ம் இந்த டபுள் பாயில் மெத்தேட்ல சாக்லேட் இருக்குல்லங்க இந்த டார்க் சாக்லேட்டு அத வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு அது கூட வெண்ணெ போட்டு வெண்ணெ போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத் து வச்சுட்டுங்க தோழி
ம்
அது கூட க மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த சக்கர கொக்கோ பவுடுறு அ இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கணும் எங்க பிளண்டர் இல்லைங் தோழி அத நாள நா மிக்சிலே போட்டு நல்லா அடிச்சுக்குவேன் ப்ரௌனி டிங்கறனால அங்க வந்து பேக்கிங் சோடா அந்த மாரில்லாம் எ தி ஆட் பண்றது இல்லைங்க இது வே முட்ட போடுற மாரிருந்தா இதுக்குள்ளயே ஃபஸ்டு முட்டைய அடிஸ்ட்டு அதுக்கப் அந்த நம்ம டபுள் பாயில் மெத்தடு அந்த சாக்லேட் மத்ததுலே ஆட் பண்ணி அதையு ஒரு அடி அடிச்சு இந்த மாவு எடுத்து கலக்கிக்கலா ஆனா நா அந்த மாரி அ முட்ட போட்லங்க
ம் சரிங்க தோழி வ்வேற
ஓகேங்க தோழி உங்க கூட ஓகேங்க தோழி உங்க கூட பே நா ரொம்ப மகிழ்ச்சி
ம் தேங்க்யூ ம் ஓகே தோ